ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே தோழி நா வந்து சும்மா இப்ப தட்ல வாக்கிங் போயிருந்தே தோழி
ஓ செரி தோழி செரி தோழி மேரேஜ் ஆயிடுச்சா தோழி
இல்ல தோழி இல்ல தோழி உங்களுக்கு
இல்ல தோழி இல்ல இல்ல
செரி செரி செரி என்ன பண்ணிட்ருக்கீங்க தோழி நீங்க
நா இருக்க தோழி சும்மா இருக்கே
செரி செரி தோழி
ஆ அப்றோ வந்து ஃபோனப் பத்தி என்ன தோழி நெனைக்கிறீங்க நீங்க
என்ன பத்தி எதப் பத்தி தோழி
ஃபோன் மொபைல் ஃபோன் தோழி இப்போ எல்லாருமே இதுக்குதானே அடிக்டா இருக்காங்க
ஆமா தோழி அது வந்து நல்ல விதத்துல யூஸ் பண்ணா நல்லது தோழி ரொம்பவு நல்லது தோழி ஆனா அதேது கெட்ட வச்சு விஷ்யத்துக்கு யூஸ் பண்றாங்க நெறைய பேரு தேவ இல்லாத வீடியோஸ் தேவல்லாதவுங்கள்ட பேசுறதுக்கு அந்த மாரி எல்லாமே
ஆமா தோழி ஆ
அது வந்து ரொம்ப கெட் இப்ப நம்ம கொழந்தைங்க கிட்ட இருக்க நெறைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம இத யூஸ் பண்றது ரொம்ப நல்லது தோழி இப்போ ப்ராஜெக்ட்டு ரிஸ் சர்ச்செல்லா பண்றாங்க அவங்களுக்கு நெறைய டவுட்ஸ் வருது அப்ப அந்த சமயோ அந்த மொபைல் ஃபோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதே போல ஒடம்பு இல்ல யாருக்குனாலும் டக்குனு ஒரு ஆ ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி நம்மளால வாங்க முடு இத மாதிரி வக்கலாம் அப்றோ வந்து எமர்ஜென்சிக்கு அப்டி வந்து ஃபோன் இல்லன்னா நம்ம வந்து ஒரு எடமா போயி வெஹிக்கிள்ஸ் தேடணு ரொம்ப கஷ்டோ அதெல்லா செரித் தோழி அப்றோ உங்க ஊர்ல மழல்லா உண்டா தோழி
மழையா தோழி இன்னக்கி கொஞ்சோம் என்னான்னு தெரியில நல்ல மழல்லா பெஞ்சு கொஞ்சோ கிளைமேட் நல்லா இருந்துச் ழி இப்போ அப்பிடி இல்ல தோழி இப்ப டல்லா ஆயிடுச்சு
ஆ ஓகே ஓகே தோழி டைமும் ஆயிருச்சுல்ல இங்கேயு மழ ன்னா மழ பெஞ்சு தோழி நல்லாவே இன்னக்கி காலேஜ்ல எல்லாருமே போயிட்டாங்க தோழி நா மட்டும் நின்னே கேட்டுமே பூட்டிட்டாங்க அடி வெளியே நின்னே தோழி ஆமா தோழி ஃபோர் டென் ஃபோர் ஃபிப்டீன் ஆயிருக்கும் தோழி அதுலயே அப்பிடி அவுங்க கேட்ல்லா மூடிட்டாங்க யாருமே இல்ல அப்பறமா வந்தே தோழி மழ தா தோழி ஆனா லைட்டா மழ விழுந்ததுமே ஒரு மாரி மூக்கெல்லா அடச்சிட்டு இருக்கு தோழி
ஓ
செட் ஆக மாட் ஆமா தோழி செட் ஆக மாட்டிக்கு தோழி இப்போ கிளைமேட்டே செட் ஆக மாட்டிக்கு இப்ப ஒரு அஞ் ஃபைவ் டைம்ஸ் ஸா நா பாக்குறே தோழி மழ லைட்டா விழுந்தா கூட எனக்கு இங்க மூக்குல்லா அடச்சுடும் தோழி அலர்ஜி மாரி ஆயிருக்கும் இப்போ அது
ஓ இப்போ வந்து சின்ன கொழந்தைகளுக்குமே காய்ச்சல்லா வருது தோழி
ஆமா தோழி இது சீசனல் டிஃப்ரெண்ட் ஆமா தோழி ய
ஆமா
பெட்டாச்சும் வளக்குறீங்களா தோழி
இல்ல தோழி நீங்க வளக்குறீங்களா
ஆமா தோழி நாங்க காட் நிக்கி தோழி இது கேட்னிக்கி தோழி அப்புறமா இது மீனும் நிக்குது தோழி இப்பதா தோழி மொட்டமாடிக்கு வந்த எடத்துல பறக்க தோப்புல பாக்குறே மயில் போயி ட்டுருக்கு தோழி
ஓ செரி தோழி செரி தோழி நெறைய நெறைய பேட்ஸ்ல பாப்பீங்ளோ ஒங்க
ஆமா தோழி டிஃப் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட பேட்ஸ் வரு தோழி வீட்டுக்கு பறமா தோப்பு தா தோழி அப் இப்போ பாம்பு பாம்பு எக்க சக்க பாம்பு பாக்லா இவ் பத்தா இது ஒரு பெண் மயில் தோழி ரெக்க எதுவுமே இல்ல தோழி ரெக்க இருந்தா பெண் மயிலா இல்லன்னா பெண் மயிலான் தெரியல ஆனா இது ரெக்கலா இல்ல தோழி கோழி போல இருக்குது துள்ளிட்டு போது தோழி எங்க பூச்ச மட்டு பாத்துது வைங்க தோழி பேய் கடிச்சு இழுத்துட்டு வந்துரு தோழி
பூச்சைக்கு பூச்சா அதப்போய் கடிச்
அ அ ஆமா தோழி ஆமா அது ரொம்ப சேட்டக்கார பிள்ளைங் தோழி எங்க வீட்ல இருக்க எல்லாமே அதுவோக்கு வந்து நம்ம வ்ளாட போனாலே வால ஆட்டிக்கிட்டே உக்காந்திருக்கு தோழி வ்ளாட்டுக்கு சீரியஸ்சா இன்னைக்கு ஸ்கூல்ல பாக்கபோ எங்க வீட்ல நிக்க ஒரு பூச்ச போலயே நின்னுச்சு தோழி ஒடன அதுக்கு ஐஸ்க்ரீம் வச்சி குடுத்த அது நல்லா சாப்டுச்சு தோழி பாவ்மா இருந்துச்சு பாக்றதுக்கே எங்கதோ விட்ட யாரோ கொண்டு விட் ட்டது போல இருக்கு தோழி ரோடு பூச்சன்னா நம்ம தொட்டாலா நிக்காது தொழி கிட்ட போனாலே ஓடிரு இது வந்து ரொ பழக்கப்பட்டது போல நின்னுச்சு ரொம்ப நேரோ
சேரி தோழி செரி செல பூச்சைங்க அப்டிதா செல பூச்சைங்லா பரண்டி வுட்ரும் தோழி
ஆமா ஆமா கண்டிப்
பாம்போல இருக்கும் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தொழி இது வரைக்கு எங்க வீட்டு பூச்சைய தவர வேற எந்த பூச்சைடையு போ மாட்ட தோழி எனக்கு கொஞ்சோ பயந்தா தோழி
ஓ சேரி சேரி
யா தோழி நீங்க வீட்ல பெட்ஸ் எது வளக்க வேண்டியதான தோழி
இல்ல தோழி வளத்னோம் தோழி அப்போ வந்து அ ய சிஸ்டர் வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்க கா ப்ரெங்னண்டா வேற இர்தாங்களா அதனால தோழி அ அவ்ங்களுக்கு கொஞ்சோ அலர்ஜி பூச்சன்னா சோ கொழந்த வேற இர்ந்து து அதனால வந்து வே
கண்டிப்பா கொழந்த இருக்க வீட்ல வந்து இருக்க கூடாதுன் சொல்வாங்க தோழி இப்போ ஏ அக்காக்கு பேபி எதுவு இல்ல தோழி அனா பேபி வந்துச்ன்னா வீட்ல பூச்ச வளத்த மாட்டோ தோழி ஏன்னா கொழந்த வந்து குள் தரைலலா கடந்து வ்ளாடு
அதுவு பூச்சு முடி வந்து ஆகாது அப்டிலா சொல்லுவாங்கல்ல தோழி
ட்ல வந்து ஃபுல்லாவே பூச் வீட்டுக்குள்ளலா வரு இப்ப பேபி அப்டின் வந்துருச்சுன்னா நம்ம வளத்தது சரி இல்லல தோழி அதுக்கு ஜின்ன வயசு தெரியாது ஒண்ணுமே புடிச்சிருங்கோ டக்
ஆமா அனா ஃபாரின் கன் திருகில்லா பாத்திங்கன்னா பூச்ச வந்து கொழந்த பச்ச கொழந்தகிட்டலா படுத்து ஒறங்குது அப்டிலா இருக்கு தோழி
இப்பதா நம்ம மக்கள் அதெல்லா பெருசா எடுக்ல தோழி முன்னாடி உள்ளவங்கல்லா வளத்ததா செஞ்சாங்க ரொம்ப நல்லத் தோழி அது இக்றதும் ஏதாச்சு பூச்சி எல்லா பாத்தா அது கொண்டு புடிச்சி தூர
ஒரு எனத்த கொள்ள கூடிய ஒரு எனம்மாது நம்மகிட்ட வேணும் தோழி பாசமா இருக்கற போல
கண்டிப்பா தோழி
ஆ
அதல்லா ஒரு பயனும் இல்லன்னு பாக்க கூடாது தோழி அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய தரு தோழி சோகமாருந்தாலு அதுக ஃபேஸ் பாத்தா மறந்துரு
னா இருந்தாலு அதுகிட்ட அத பாக்கும்போது கொஞ்சோ நமக்கு சந்தோஷமாருக்கு தோழி
ஆமா தோழி நா இப்ப தட்டுக்கு வந்திருக்கே தோழி எ பெறமயே வந்து எல்லா நிக்கிது தோழி கால சுத்தி சுத்தி
ம் செரி தோ சந்தோஷமா இருக்கீங்க அது அது பாக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷோ கெடைக்குங் தோழி
ஆமா தோழி கண்டிப்பா மனசுக்கு ஒரு நிம்மதி தோழி எந்த கஷ் டமா இருந்தாலு அதுட்ட வந்து நாலா தனியா பேசுவே
கண்டிப்பா தோழி நானு அப்டிதா எ கிட்ட வளத்திட்ருந்தேல அதுகிட்டயு நா பேசுவே இப்பில்லா இருக்கு அப்டின் சொல்ட்டு பாக்குறோங்களுக்கு அது பைத்தியகாரத்தனமா தெரியு தோழி ஆ னா வந்து நமக்கு தா தெரியு அது வந்து ஆனா அதுகளுக்கு புரிஞ்சுக்க முடியு அப்டின் சொல்
ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா ஆனா சம்டைம்ஸ் வந்து டென்ஷன்னாவு தோழி அது தேவயில்லாத வேல வீட்டுக்குள்ள வந்து காம்ச்சு வச்சுரு அப்பல்லா நல்லா டென்ஷனாவு ஏன்டா இப்டி இருக்றோ எங்கேயாது கொண்டு விட்ருவோ அப்டின்ட்ருக்கு ஆ
என்ன சொல்றது தோழி
ஆமா தோழி நீங்க உங்களுக்கு கேட்டு வளத்த முட்லன்னா வேறதாச்சு பெட்டு வளத்த வேண்டிதானே தோழி
இல்ல தோழி எனக்கு கேட் தா ரொம்ப புடிக்கு தோழி அதுனால அது போனதுக்கப்றோ வேற எதுவு வளத்தனுன் தோனல தோழி
சேரி சேரி தோழி எனக்கு வந்து கேட்டுன் இல்ல வேற நறைய வளத்தனுன் ஆச தா தோழி ஆனா என்ன பண்ணதுக்கு வீட்ல வளத்த சம்மதிக்க மாட்டாங்க
ஓ சேரி சேரி ஆமா ஒரு சில வீட்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க
ஆமா தோழி ஆமா வேற என்ன தோழி வளத்துறதுக்கு நாய்லா வந்து நம்ம தொடக்கூடாது எங்ளு
ஆ ஆமா தோழி எங்ளுக்கு தொட கூடாது ஆமா ஆ இது கிளி கிளி சொல்வாங்ள கிளி க் கிளி வளத்லால்ல தோழி
கூட்டுக்குள்ள அடச்சது வந்து பாவோ தரு எனக்கு வந்து இந்த மாதி சின்னதுல முட்டைலந்து விரிஞ்சு கொஞ்ச நாள் ஆனத வந்து ஃபீட் பண்ணுவாங்க தெரிமா தோழி கைலயே அ தெல்லா கொ வாங்கி நம்ம ட்ரைனிங்ல வச்சோனா கொஞ்ச நாள் கழிச்சு அத வந்து கூடுலா வேண்டா தோழி வீட்டுக்குள்ளயே அது பாட்டுக்கு பறந்துகிட்டு நம்ம சின்னதா பெட் வச்சு குடுத்தா அதுல ஒக்கா ஆமா தோழி அது வசம்புல்லா தேச்சு குடுத்தோன்னா பேசு
லவ் பேர்ட்ஸ்ஸெல்லா புடிச்சி போட்டு பாவோ கொடுமப்படுத்துறாங்க
ஆமா தோழி எனக்கு லவ் பேர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட்ல்ல தோழி இந்த வெள்நாட்டு பறவ பெருசாருக்குலா தோழி பெருசா வளரு அந்த மாரி பேர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒருக்கா இப்டிதா எங்க வீட்ல வந்து ஒருத்தோங்க வந்து கிளி பெரிய கிளித்தோழி தத்தமன் சொல்வாங்க பெருசாரு க்கு தோழி பச்சக்கிளி மாதிரி பெருசாருக்கு அது வந்து அகெய்ன்ஸ்டாஃப் கவுர்மென்ட் தோழி அது வளத்த கூடாது வீ ட்ல அது ஹிமாலயா அந்த மாதிரி பெரிய பெரிய மவுன்டைன்ஸ்ல தா இரு க்கு காடு அந்த மாரி சைட்ல இருக்கு அப்போ என்னாச்ன்னா எங்க வாப்பாட்ட யாரோ ஏமாத்தி ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல் என்க அப்பா வாங்கிட்டு இருந்துச்சு அந்த ஒத்த கிளிய ஒரு கிளி மட் டுமே என்னோடது ஒரு ஆஃப் ஹேண்ட் சைஸ்கு இருக்கும் தோழி அப்போ கூண்டுல வச்சிருக்கோ நான் கால்ட பனானா குடுத்தே தோழி அதுக்கு அது பனானா சாப்டுட்டு இருந்துச்சு நான் பாட்டு போட்டதும் அது ஒடனே கூட்டுக்கிட்ட வந்து நின்னு தலய ஆட்டி ஆட்டி டேன்ஸ் ஆடுது தோழி நான் ஒடனே டேன்ஸ் ஆடிதா கேக்கே அது க்கு பதில் சொல்லுது தோழி சவுண்ட்டு போட்டு பாடுது கெடந்து அது பேசுமா தோழி எங்ளுக்கு தெரியாது அப்பறம் அந்த சமயந்தா இந்த ரோபோ சங்கர் சங்கர் தெரியும்ல நம்ம அந்த சுகர் எல்லாம் வந்துச்சு அவரு மஞ்ச காமலைல இறந்தாங்க ஆ அவரு க்கு அவருமே இந்த மாதிரி ஒரு பறவை வளத்தாரு சொல்லி டூ லேக்ஸ் சம்திங் எதோ அவுங்களுக்கு வந்து இது போட்டாங்க தோழி பைனு கவர்மெண்டு அப்போ எங்களுக்கு பயம் வந்துருச்சு அன்னைக்குதா கொண்டு வந்துரு க்கோம் அப்ப இந்த மாதிரி வந்தத யாராச்சும் பக்கத்துல சொல்லி குடு த்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோ பறக்க விட்டோம் அது கரெக்டா நாங்க எங்க வீ ட்ல இருந்து பறக்க விட்றதும் நாங்க அதை வாங்கணோ தெரியுமா ஆளு அவங்கள சொல்லிதா பறக்க வுட்டோ
ஆ
நம்ம புடிக்க மாட்டோம்ல்ல பயம் இருக்குல்ல எங்கயாச்சு இதாயிரு கரெக்டா நாங்க பறக்க விட்டுறோ தோழி அது பறக்க விட்டதும் கொஞ்சொ தாழ்ந்து பறந்துச்சு
ஆ
உள்ள வந்து கொஞ்சொ முள் கடந்துச்சு அந்த முள்ள எதோ ஒரு பூனை உக்காந்திருந்திருக்கு அ து டப்புன்னு கேட்ச் புடிச்சுட்டு ஒரு பூனை கேட்ச் புடிச் கீழ போட்டதும் அது கொஞ்சொ தப்பி தப்பி கொஞ்சம் பறந்துட்டு ஒடனே இன்னொரு பூனையும் வந்து புடிச்சுட்டு எங்க வீட்டு பூனை இல்ல காட்டு பூனை புடிச்சு அப்பறம் அத அப்படி கொண்டு போயிட்டு இலுத்துட்டு எங்க போச்சுனே தெரியல தோழி அப்பறமா ரொம்ப சங்கடமா இருந்துச்சு தோழி கூட்டுலயே விட்டிருக்கலாம் ஒரு உயிர எங்க இப்படிதான் போகணும்னு இருந்திருக்கு
ஆமா தோழி இப்படி ஆயிட்டே தோழி
ஆமா தோழி அதுல இருந்து எனக்கு அந்த மாதிரி பேர்ட் சிலயுமே இப்ப கொஞ்சோ பயம் தோழி அத எடுத்து வளர்க்கறதுக்கு எடுக்கிறதுக்கல்லா
சில பேர்ட்ஸ் டக்குன்னு செத்துரும் தோழி சொல்ல முடியாது நமக்கு தா அது கஷ்டமா இருக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தோழி செ ரி தோழி நம்ம நேரம் முடிஞ்சு தோழி பேசுலாம் தோழி திரும்ப நன்றி தோழி நன்றி தோழி வணக்கம்
நன்றி தோழி நன்றி